கேக்குதாங் சார்
கேக்குது கேக்குது சார்
எப்படி சார் எப்டியிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா.
நல்லா இருங்க சார் நீங்க.
நா நல்லா இருக்கங்க.
என்ன பண்றீங்க.
நா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கே நீங்க.
ஓகே என்ன கம்பெனி.
உம் நா ஒரு பேக்கிங் மிஷினரி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கே நானு.
ஓ.
நீங்க.
நா படிக்குற.
என்ன படிக்.
பிகாம்.
பிகாம் படிக்கிறீங்களா. நம்ம எற்கெணவே பேசிருக்கோமா. சந்தேகமா இருக்கு பேசணுமானு தெரியல எனக்கு. அப்புறோ என்ன பியூச்சர் என்ன பிளான் வச்சு. வச்சிருக்கீங்க.
பியூச்சர்ல எம் பி எ படிக்களானு பிளேன்.
எம் பி ஏ படிக்கிறீங்க எம் பி ஏ முடிச்சுட்டு.
இங்கயே முடிச்சட்டே ஏதாச்சு எச். ஆர் டிபார்ட்மெண்ட்.
ஏற்கனவே நம்ப பேசிருக்கமே எச் ஆர் டிபார்ட்மெண்ட் பா பண்றனு நீங்க கரெக்டா பேசிருக்குறோனு நெனிக்குற. நீங்கநீங்க கோயம்புத்தூரா. சூலூரா.
புரியல. திருவள்ளூர்.
திருவள்ளூரு. ஓகே ஓகே. ஓகே எம். பி. ஏ பேசனது இல்ல அப்ப திருவள்ளூரா. இப்ப பேசனதல்ல இதே மாரி ஒருத்தா ஒருத்தர் பேசுனாரு அதனால. கேட்டானா எம். பி. ஏ முடிச். ஃபர்ஸ்ட் அங்கயே நீங்க அப். அப்பனா சென்னை சுத்தி நீங்க கரெக்டா.
ஆம்மாமா.
டுவே திருவள்ளூர் தானா.
ஆமாம்.
இங்கிருந்தே படிக்க போறீங்க அப்டித்தான.
புரியல.
எம் பி ஏ, எம் பி ஏ தான படிக்க போறீங்க ஆமா உஹம். செரி செரி செரி சேரி நா ஒரு கோயம்புத்தூர் நானு நா. கோயம்த்தூர்ல ஒரு கம்பனியில. பண்ணிகிட்டுருக்கேன் ஆனா இப்ப நான் கோயம்பத் துர் இல்ல நா அபிஷியல் ட்ரிப்பா நாக்பூர்ல இருக்கு கேன நாக் பூர் வந்திருக்கேன் இங்க ஒரு டென் டேஸ் ஒர்க் இருக்கும் இந்த மாறி மாறி மாறி வரும் சைட் நான் ஒரு சைட் இன்ஜினியர் அதனால வந்து மன்த்லி ஒரு டென் பிப்பிடின் டேஸ் டென் டேஸ் ஏதாவது ஒரு சைட்ல இருப்பேன் நானு அதான் நேச்சர் ஆப் ஜாப் அப்புறம் உங்களுக்கு என்ன புடிக்கும் பசங்கனாவே நல்லா சா டூரு சாப்பாடு அதானே உம் எப்டி போயிட்டுருக்கு எங்கெல்லாம் போனீங்க
நாங்க போன வாரம் தான் ட்ரிப் போனோம்
எங்க
மூனார் வாகமான்
உம் வாகமா நல்ல ஏரியா கேள்விபட்டருகேன்
அதுகப்புறமா உம் கன்னியாகுமாரி
ஓ இது சம்மந்த இல்லாம சொல்றீங்க மூணாறு அப்டியே அது வர வைல கேரளாலதான வாகமான் மான் மூணாறு அங்க இருந்து அப்டி போயிருவீங்க கரக்ட் ஓகே
கேரளா கேரளாலவந்து மூணாறு வாகமான் போனோ அதுகப்புறமா ஒர்க்கல போனோ